ஆ சொல்லுங் ட்ரிப் பத்தி பேசலா ம் ஆ நல்லா இருக்கேங்க
ஆ சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டேங்க
ஆ ஓகே என்ன சாப்ட்டீங்கோ
ஆ ரைஸ் தாங்க சாப்பாடு
ஆ செரி ஸ் சொல்லுங்கப்பா ட்ரிப்பா ட்ரிப்பு எதுப்பா போயிருக்கீங்க நீங்கோ இது வெரிக்கு புடிச்சது மறக்க முடியாத ட்ரிப்புனா
மறக்க முடியாதுனா நாங்க பாலக்காடு போயிருந்தோ கேரளா மலம்புளா டேமு அந்த மாரி அப்புறொ அப்டி நெறைய கோயில்லா நறைய போயிந்த டெம்பிள்ல்லா அப்பர் ப்றோ வந்து மகாபலிபுரோ போயிருக்கொ தஞ்சாவூர் அப்பறோ பேங்ளூர் மைசூ போர் அந்த மாரி அதால்லா மறக்க முடியாது ம்
நல்ல விஷ்யோ எது உங்களுக்கு புடிச்ச ஊருனாக்கா எது நல்லாருக்
பெங்களூர் மைசூர் நல்லா இருந்தது அப்புறம் நம்ம தமிழ்நாடுன்னு பாக்கும் போது தஞ்சாவூர் அ பெய் ஆ பெருவுடையார் கோயில்ட்ருக்குல அ அந்த கோயிலு அதலோட ம் க
தலையாட்டி பொம்ம அதெல்லா பாத்துக்கிட்டா
ஆ அதலாம் அதனால பழைய மாடல் தானங்க இப்பல்ல புது புது மாட்லா வந்துருக்குது அப்பற வந்து பாத்தீங்னா எனக் ரொம்ப பிடிச்சது வந்து அங்க இருக்கிற ராஜராஜ சோலனோட அ குடவரை கோயில்லா நல்லா அழகா அந்த தஞ்சாவூர் பெருகுடையாருன் சொல்வாங்கள அந்த கோயிலு தஞ்சை பெரிய கோயில் அதெல்லா ரொம்ப அழகா இருக்குங்க எப்டிதா அந்த அந்த காலத் துல்லா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இல்லாத காலத்துல இவ்ளோ அழகா கட்டிருக்கறாங்க எப்படி இப்படி செக்கக்கி இரூக்கிராங்க பெர்த்து உண்மையா அப்பெல்லா தோணாது பாக்கூ போது
உம் உம் கண்டிப்பா உண்ம தா ஆனா அப்ப இருக்குள ஸ்ட்ராங்கு இப்ப என்னதா கட்னாலூ அப்ப இருக்கிற ஸ்ட்ராங் இது இப்ப இல்ல பாருங்க எவ்ளோ கோயில் கட்னாலுமே வந்து அப்போ கட்னதெலா ரொம்போ பழைமையான கோயிலலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக் இப்பலா வந்து அந்தளவ்க்கு யாரு கட்ட மாட்டன்றா அவ்ளோ இதுவா செதுக்வு மாட்டன்றாங்க எல்லா மிஷின் வரு இது ஃபுல்லா மெஷின்ல வச்சு செஞ்சுற்றாங்க இப்பெல்லா கையிலயே எவ்ளோ வருஷோ ஆனாலும் அதை செதுக்கி இது பண்ணி அவ்ளே நல்லா எடுத்துட்டு வருவாங்க
ஆ ஆமாங்க பாத்தீங்ன்னா ஆ அப்புறோ வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா எவ்ளோ ஹைட்டா இருக்கூ அப்டியே உயரமா கட்டியிருப்பாங்க இப்ப உள்ள நடந்து போவூபோதுல்லா அந்த கோயில்ல்லா எப்படி இந்த கல்லுலேய நெறய இது பண்ணிருப்பாங்க வெச்சு கட்டிப் விப்பாங்கல்ல அதெல்லா பாத்துட்டே போவே முன்னாடி இவ்ள ஹைட்டா கட்டி இருக்காங்க இப்டி ஒயரமா கட்டிருக்குறாங்க இதெல்லா அப்டிங்ளா
ஆமா ஆமா பாத்ததுல்ல ம்
ல்‌ நல்லா இருக் இப்போ அந்த காலத்து கோயிலதா மூணாயிரோ வருஷக்கு முன்னாடி கட்னதுன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா லாஜி இல்லாத காலத்துல அலக அலகா கட்டிருக்கிறாங்க எப்படி இந்த பொறுமைய கட்னாங்க இதெல்லா ப்புல்லா தோணு பாத்துக் எனக்கு அப்றோ பாத்தீங்னா ரொம்ப எனக்கு ஆச்சரியப்பட நா சுத்தி பாத்ததுல வந்து நெறைய ரொம்ப ஆச்சரியப்படுது தஞ்சாவூர்ல நெறய கோயில்ல போய் பார்த்துட்டு வந்தோ ஆ தஞ்சை பெரியார் கோயில் பெரு பெருவுடையார் கோயிலு ரொம்ப ஆச்சிரியம் ஆ ஆச்சரியமா தா இருந்தது அதெல்லா பாக்கூபோது ஒவ்வொரு கல்லா அப்டியே செதுக்கி செதுக்கி வடிவமைச்சு கைலயே நம்மளா சும்மா ஒரு க சுத்தில எட்த்து இப்டி தட்னா கண்ல்ல பட்டுருமேன்னு பைந்து போய் இருந் தட்டூ
தா அதல்லா வந்து அவுங்கோ ரொம்போ இன்னா சொல்றது அதுக்காக வந்து ரொம்ப இது இருந்து செய்வாங்ளா அந்த வ அந்த வர்க்கெல்லா பண்ணணுனாக்க இப்பெல்லா மிஷினே இஷ்டத்துக்கு பண்ணிறாங்க அப்ப எல்லா வந்து அதுக்காகவே விரதன் து சாமிக்குதா அவ்ளோ நல்லா இதுவா பண்ணுவாங்ளாம்
அவ்ளோ சக்தியேம் இருக்காங்கன் சொல்லுவாங்க பெரியவங்க ஆ எப்டினா யானையலா வெ சே ஃபர்ஸ்ட்டு வந்து அ அ அம்பா அந்த கல்லலா ஒரு பெரிய மேல் ஆக்கி அந்த கல்லல்லா கொண்டு போய் வச்சுட்டு
ம்
பெரிய பெரிய கால்கல்லா கொண்டு யானை எல்லா கொண்டு போயி வச்சு பண்ணாங்கன்ட்டு நிறையா வே ஆர்டிகிளயும் படிச்சிருக்குறே பாத்தீங்கன்னா நெறய பள்ளிக்கூடம் அ ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல் புக்குலயு நெறைய படிச்சிருக்கிறே
ம் ம் ம்
ம் அதெல்லா மறக்க முடியாதது அப்பறம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அ இது ஆ மைசூர் மைசூர் பேலஸ் நல்லா இருக்கு போயிருக்கே அப்பறம் வந்து
இங்க நானும் போயிருக்கோம்பா வேற கே எஸ் டேமு மைசூரு சாமுண்டேஸ்வரி இது பாத்தீங்களா டெம்புளு
மலைல மேல இருக்கு சுத்தி சுத்தி மேல போனு
ஆமா அது அப்பறமா நஞ்சன்கூடு இதெல்லா வந்து நியர் பை வரு பாக்க கூடிய பிளேசஸ் அதெல்லா அங்க பக்கோ பக்கோ
சவுண்ட் வருதுங்க சவுண்ட் இல்லாம இருக்கணு ரிஜெக்ட் பண்ணிருவாங்க சவுண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சவுண்ட் கேக்குது
இல்லப்பா எது சவுண்ட் பண்லியே நா இன்னு
எதோ பாத்திரோ உருட்டுற மாறி சவுண்ட் கேட்டுது
ஆ இல்ல இல்ல இது பாத்தீங்ளா அதுக்கப்பறோ ஃபால்சு ஒன்னு வரு அது பாத்தீங்ளா
ஃபால்ஸ்னா ஹில்ஸ்ங்களா ஹில்ஸ் ஏரியாவா
இல்லே இல்லே ஆ அங்கேயே தா இது மைசூர்க்கிட்ட ஃபால்ஸ் ஒன்னு வரு
அதா ஹில்ஸ்ன்னீங்களா ஹில்ஸ் தானே சொல்றீங்க
ஆமா ஆமா
ஹில்ஸ்ஸா அங்க ஒரு மலையா மலப்பா மலையெல்லா போல
கீழே எறங்கிட்டா ஃபால்ஸு
ஆ அதெல்லா போல ஆ பாத்தீன்னா மைசூர் பிருந்தாவனன்னு சொல்லுவாங்கல்ல அதுக் போனோ நெறைய படங்கள்லா எடுத்துருக்காங்கள அந்த ஏரியால அப்புற வந்து ஏதோ ஒரு ஒரு அரண்மன ஒன்னு கூட்டு போயிருந்தாங்க கண்ணாடி மலையே சொல்லிட்டு ஒன்னு கூட் போயிருந்தாங்க
ம் ஹு பேங்ளூர்ல என்ன சுத்தி பாத்தீங்க
பேங்களூர்ல அந்த ஒரு கப்பல் பார்க் கூட்டு போயிருந்தாங்க அப்புற வந்து ஆ
த்யான சௌதாபாத் என்னா
ஒரு பேலஸ்அ ஒன்னு பாத்தோ மைசூர் ம் பிருந்தாவன வந்து அரண்மன ஒன்னு காமிச்சாங்க மை பேங்களூர்ல வந்து நெறைய எடம் பாத் த்தோ ஆனா மறந்துருச்சு என்னன்னா எடம்னு பேர் அப்புற சயின்ஸ் மியூசிக் பாத்தோ
மிசியம் விஸ்வேஸ்வரை யா பேசிறோமா ம் ஒகே ஒகே ம்
அந்த பார்க்ல உக்காந்து சாப்ட்டதலா எனக் ஞாபக இருக்கு வெளியில அந்த பஸ்லே உக்காந்து சாப் டது காலேஜ் படிக்கும் போது போனது அதெல்லா
ஆஹா ஓ அதனால தா மனசுல
ம் ஆமா இப்ப ரிசன்டா போல இப்ப ரீசெண்டா வந்து நாங்க அதிகமா வந்து கேரளா போவோ
ஓ சூப்பர் சூப்பர்
நல்லாதா கேரளா ஃபுல்லா சுத்திட்டோ
ம் ம் பரவாயில்ல
அங்க வந்து அவ்வளோக்க அந்த ஹில் இது தானே கேரளா ஃபுல்லா அந்த ஹில்ஸு ஃபால்ஸு அந்த இயற் கை இதுதா
ஆமா நல்லாருக்கு கேரளா கூடோ
ஆமா நீங்க கே ஆமாமா இயற்கைய ரசிக்கிற‌மாரி நீங்க என்ன போயிருந்தீங்க கேரளாவுல எந்த எட போயிருக்கீங்க
நா கேரளா எல்லா அதிகமா போனதுல்லப்பா வயநாடு வரிக்கு போயிருக் நா கேரளா போனது இல்லப்பா வயநாடு போயிருக் அந்த பார்டரு ஆ எண்டிங்ல டெச் பண்ற அளவுக்கு போயிருக்க பட் ஆனா ஃபுல் உள்ள கேரளான்ட்டுல்லா போனதுல்ல
ம் செரிங்க
ஆமா நல்லாருக்கு அதுவு நாங்க வயநாடு வரையு போன ட்ரிப் ருக்கு கூட போய்ந்து நல்லா இருந்துச்சி ஜாலியா
கேராள நாங்க எல்லாரு போயிருக் கோ அந்த அதுரப்பள்ளி மட்டு போனதுல்ல வீட்ல எல்லாரு போயிருக்காங்க நா மட்டு போல நா அங்க போலானு பிளான் பண்ணியே ஊருக் போற வழியில தா இருக்குது ஆ அங்க ஊர் வந்து கேரளா தா போற வழியில இருக்குது ஆ அந்த தாண்டிதா போனோ அந் இந்த வழியா இல்ல அதல்லா ஆ உள்ள போன அந்த அ அதிரப்பள்ளின்னு ஒரு இடோ இருக்கு பாத்தீங்களா ஃபால்ஸ் பெருசா அந்த ஃபால்ஸ் போகலானு ம் இது பண்ணுவ பிளான் பண்ணி பண்ணி நிறைய டைம் வந்து அப்ப அந்த அப்ப அந்த போறட்டைத்துல வந்து அப்ப சம்மர் தானே ஸ்கூல்லப்ப அப்பதா நா வோம் அப்பவோம் பாத்தீங்கன்னா அந்த ஸ் அப்ப கரெக்டா மழை காலமா இருக்கோ ஏதாது ரெட்அலாட் குடுத்துருப்பாங்க இல்லன்னா எல்லோ அலர்ட் அந்த மாரி சொல்லிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்ல அலோ பண்ண மாட்டாங்க ஒரு டைம் போய்ட்டு அப்டியே நாங்க ஊருக்கு போயிட்டோ உள்ள அங்க என்டர்ஸ் இல்லன்ட்டாங்க
ம்
குளோஸ் பண்ணிட்டோ அப்டின்ட்டாங்க
ஆ அங்க வெறியு போயும் பாக்க முடில
ஆ அல்ல அதுக்குன்னு போல நாங்க அந்த வழியே போம்போது அந்த வழியே போகும்போது
போம்போது நினச்சா போனா பா பாக்கலா இதுக்கு மேல கூட ஏன்னா உங்க ஊர் அங்கேன்றதுனால
அதல்லா தாண்டிதா போனோ ஊருக்கு அந்த வழியா நாங்க போறதில்ல
பாக்குற சான்சஸ் இருக்கு உங்களுக்கு நாங்கன்னா அதுக்காகவே பிளான் பண்ணி போனோ
போயிருக்கீங்களா அதிரபள்ளி
இல்ல இல்ல இல்ல சொல்றேன் உங்களுக்கு எப்பவுமே அந்த வழியா போறீங்கோன்னு சொல்றீங்கில்லையா அதனால பாக்க கூடிய வாய்ப்பு இருக்கும்ன்றேன் நானு நாங்க போணும்னா அதுக்குடன்டே பிளான் பண்ணிட்டு தான் போகணும்ன்ற நானு
ஆமா ஆமா போய்ட்டு நிறைய டைம் வந்து மழ காலமா மழைய எல்லா ரொம்ப இதுவ இருந்தா குளோஸ் பண்ணிருவாங்க
ஆமா ஆமா ஆமா மழைலெல்லா ரொம்ப தண்ணி வந்து கண்ட்ரோல் இல்லாம இத ஆவு இல்லையா ஃப்ளே ஆகும் ன்றதுனால ஒர்வேல இது பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப அது கூட அதரபள் அதிர பள்ளி ஃபால்ஸ் வால்பறை இதெல்லா பாக்கணும்னு ஆச தா ரொம்ப நாளு இன்னோ அதெல்லா போந் இல்ல
ஆமா ஆ என்னோட கணவர் ஒரு டைம் போம்போது கூட ஷூட்டிங் நடந்துட்யிருந்துச்சாமா சொன்னாங்க ஒரு டைம் அது என்ன படனா அந்த ஆ
ம் ம்
அதிமா வந்து இந்த தெலுங்கு இருக்காங்கல்ல தெலுங்குஸ் ஆந்தர க்காரவங்க நறையா சூட்டிங் அங்க எடுபாங்களலாமா அவுங்க இப்ப நிறைய டைம் போனப்பள்ள நிறைய டைம் ஷூட்டிங் எடுத்துயிருந்தகல்லா இந்த பாகுபலி பட சீன் கூட இருக்கல அந்த ஃபால்ஸ் காம்ப்பாங்கல்ல ம் அந்த ஷூட்டிங் அங்க எடு ட்டுதா அந்த ஃபால்ஸ்லயிருந்தே விழுவா ல விலுகர மாரி சீன்லா வரும்ல அந்த சீன்ல அந்த அங்கதா எடுத்த தா
பரவால்ல ஆ ஆ போந்தில்ல நாங்களு போணுட்டு ஆசை ஆனா பாக்கலாம் டைமு எப்பயாச்சும் செரேஞ்சனா
ம் பெரிய பயங்கரமா ஃபால்ஸாமா அது
ஆ ஆமா கேள்விப்பட்ருக்கேன் ஆ அதே மாறி ஃப்ரெண்ட் ஒருத்தரு லாஸ்ட் டைம் வால்பறை போயிட்டு வந்தன்னாங்கோ அது கூட சூப் ப்பரா பயங்கரமா இருந்துச்சுன்னாங்கோ அதுவும் ஆசைய தான் இருக்கு ஆனா இந்த மாறி வாட்டர் பிளேசஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே விரும்புவேன் ஆனா வந்து பிளான் பண்ணி அது கரெக்டா போணும் போல இன்னும் யாருமே பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாதான் போணும்
ம் அப்பறம் வந்து இந்த கேரளால ஒரு இடம் வந்து இருக்குது அ அந்த ஹவுஸ் போட்டிங் சொல்லுவாங்கல்ல அங்கேய்ம் ஓ அந்த அந்த ஹவுஸ் போட்டிங் உள்ள போனம்னா நமக்கு சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே குடுத்துருவாங்க நம்ம அதுக்காக தனியா‌ ஃபீஸ் பணங் கட்டணு ஒரு ஏ ஏழாயிரூபா எட்டாயிரூபா கட்ட சொல்வாங்க ஒரு ஆளுக்கு
ம்
அடல்ட்டுக்கு வந்து எயிட் தௌசண்ட் இப்டி வரு கி ட்ஸ்னா ஒரு ஃத்ரீ தௌசண்ட் அந்த மாரி நம்ளுக்கு வந்து எல்லா மே அங்கேயே உள்ள சமைச்சு சாப்புற மாரில்லா குடுப்பாங்க மீன்னெல்லா குடுப்பாங்க அங்கேயே சமை சாப்டுட்டு அப்டி இயற்கையே அப்டி தண்ணிக்குள்ளயே அப்டி ப்ளோர் போய்கிட்டு இயற்கையை இது பண்ணிட்டு அந்த மாரி ஹவுஸ் போட்டிங் வீடு மாரியே இருக்கு
ஆமா ஆமா ஆமா அந்த சைடு எல்லா அப்டிதா ம் ம் ம் நல்லாருக்கு ம் ம்
எங்க பாத்தாலு தண்ணியா இருக்குங்க கேரளாவுல தண்ணி மரங்கள்
அந்த இந்த படங் கூட வந்ச்சில்ல சேரன்து ஆ ஆட்டோகிராஃப்பு அதுல கூட ஆ அதுல கூட அவ கோபி கா அந்த அத்திரப்பள்ளி அந்த ஃபால்ஸ் கிட்டதான் அதெல்லா எடுத்த மாறி இருக்கு அந்த ஷூட்ஸ் எல்லா கொஞ்சோ
அப்டியா
ஆமா ஆமா
ஆனா கேரளால ஃபுல்லா அங்க மக்கள் கம்மிமா இருப்பாங்க மரங்கள் இந்த இயற் கையோட இதெல்லா என் கணவரோட தா மது கேரளா ஆ கணவரோட ஊர்தான் கேரளா நாங்க தமிழ்நாடு ஆனாலு வந்து ஆ வீடெல்லா அங்க இருக்கனால அடிக்கடி நாங்க போவோ அப்பப்போ போயிட்டு வருவோ லீவ் விட்டா பாத்தீங்கன்னா நெறையா மரங்கள் அதிகமா இருக்கு
சூப்பர் சூப்பர் அதான் எங்க அங்கங்கதா வீடு இருக்கு இந்த பலாபழொல்லா நெறையா அந்த சைடு இந்த இது ஸ்பைசிஸு பலாப்பழோ இதெல்லா அங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னுவாங்கோ
ஆமா இ ஆமா இப்ப கூட எங்க ஆ மதுரைல கூட இப்ப வந்தாங்ளா பலாப்பழோ கொண்டு வந்தாங்க நா போறப்பல்லா பலாப்பழோ கொண்டு வருவோ ஆ
ஆமா அதுதான் ஏனா கேள்விப்பட்டிருக்க இதெல்லா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சில பேரு அந்த சைடு வந்து இந்த மாறி இதுதான் பேமஸு எப்ப போனாலு எடுத்து விட்டு வருவோ அப்டின்ட்டுனு
ஆ ஆமாங்க இந்த பலாப்பழோ வந்து எல்லா வீட்டு மரத்துலயும் வருவாங்க நல்லா காய்க்கு அந்த மண்ணுக்கு
ம்
ம் இப்ப நம்ம சாப்ட்டு ஒரு சீட்ஸ வந்து இப்ப தூக்கி எரிஞ்சாலுங் கூட வெச்சுக்கோங்ளே மறுநாள் போய் பத்தா அப்டியே அ முளைச்சு வந்திருக்கு ம் அந்த மண்ணுக்கு சீக்கிரோ வந்துரு எல்லா வீட்லயும் வெச்சிருப்பாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்ல பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் பாத்தீன்னா சின்ன சின்ன செண்டுல கூட வீடு கட்டிபாங்க அங்க பாத்தீனா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் குள்ள ஒரு ஃபோர் ஃபோர் த்ரீ அந்த மாரிதான் மினிமமே அதுக்கு மேலதான் வீ டெல்லா கட்டுவாங்க நெறையா பிளேஸ் விட்டு கட்டுவாங்க செடி மரங்கல்லா வெக்கிற மாரி அனால ஆ அவுங்களுக்கு எதாவது சாப்பறதுக்கு தக்காளி இந்த மாரி அப் தா அங்க வெளையற மாரி ஏதோ ஒண்ணு வெச்சுக்கிருவாங்க
ம்
னலா அதிகமா பாத்தீங்கன்னா தென்னை மரமு அந்த பலா மரமு இல்லாத வீடுகளே இருக்காது
ம் ம் இதெல்லா பட்ட, கிராம்பு, ஏலக்கா இப்டி அது கூடவா
அது இந்த கிராமு அ மிளகுருக்குல்ல அது